ஓக்
ஹலோ சொகமா கேட்குதா நா சொல்றது என்ன சொல்ரகாவு பகே
எத சொல்லுங்க மேயோ சொல்லுங்க
சொல்லுங்க அதனா நீங்க சொன்ன தலைப்புதா அதாவது பொய் பேசுறது
ஆமாங்க என்ன பண்றதுனா பொய் பேசுறக்கு ஒருத்தர் வந்து பொய் ஒருத்தவங்க என்ன பேசு த்தோங்கலங்க
வேஜன் பேசுரதா அவங்களுக் ஆகு அவங்க சொல்றது சூழ்நிலை கேத்தமாரி சொல்லிக்ராங்கங்க
சூழ்நிலைக்கு ஏத்தற மாரி இல்லிங்க அவன் அவனுக் ஆப்போசிட்ல இருக்கவங்கட பொய் பேசிதாஆவன்ட் முடிவு பண்ட்டாங்க வச்சிகங்க அவங்க பொய் தா பேசிட்டே இரு போனச அவ மைண்ட் செட்லே வந்துருது செரிங்ளா ஆனா வேணுன்ட்டே வந்து குபா
இப்டி ஒரு விஷயோ நடக்கவே இல்ல நா அவரு கிட்ட கேட் இப்ப அவர்கிட்ட நா கேட்டேங்கிறதோ அவர்கிட்ட நா சொன்னேங்கறதோ அப்டி ஒரு விஷயோ நடக்கவே இல்ல ஆனா அத நா செஞ்சேங்கிற மாரி ஒரு பெரும பீத்தி வேல எதுக்கு இது கால் வராதுன்னு எவ சொன்னா நா ப அ
வாய்ஸ் நோட் அனுப்ச்சி கேட்ட இப்ப டாஸ்க் பண்ணுங்க வருங்க அப்டின்னு சொல்லிருந்தாருனா என்ன பண்ணலா அந்த வாய்ஸ் அனுப்பி உட்டுங்களா உங்களுக்கு வேனா நம்பிக்க இல்ல நம்பிக்க இல்லாதவங்களுக்கு வேனா அனுப்பி வுட்றங்க கேட்காம ஒன்னு கெடையாது சரிங்க கேட்காம ஒரு விஷயத்த யாரு சொல்ல மாட்டாங்க
அப்ப நல்லாருக்கு தெரியு நமக் தெரியு இதமாரி பண்
அவங்க வா உங்குளுக் பேசே கேக்க மாட்டிகுதுங்க
இல்ல நா பே நா பேசிக்கிட்டு தாங்க இருக்கே பேசல பேசு சொன்னீங்கன்னா செம்ம கடுப்பாயிருங்க சொல்ட்ட
பேசுனா கேட்டா தா கேக்கமுடியு இப்ப தா கேக்குது
பேசிக்கிட்டு தாங்க இருக்கே இதுல பேசிக்கிட்டே இருக்கேனு சொல்ட்டு இருந்தா கதைக் ஆகாதுங்க நீங்க பேச உங்க டாபிக்ஸ் இருந்தா பேசுங்க இல்ல அப்டினு சொன்னா பேசாதீங்க நீங்க கால கனெக்ட் பண்ணவே செய்யாதீங்க சரிங்ளா
சரி ஓகேங்க
கால கட் பண்ணீங்கனா ஐ சொல்ட்ட
நீங்க தா க நீங்க தா பேச சொன்னிங்க நாங்க காலா கட் பனாங்க இப்ப
சொல்லுங்க பொய் பேசுறத பத்தி சொல்லுங்க பொய் பேசுறாங்க எல்லாரு பொய் பேசுறத வேலையா வச்சுட்டுருக்காங்க சொல்லுங்க
ஏங்க நா கால கட் பண்ணட்டுங்ளா டென்ஷனாகுது இதுக்கு
சோ இங்க நம க்கு நேரோ நம்ம கால் கனெக்ட் பண்றதே பெரிய விஷயமா இருக்குங்க அதனால இந்த நேரத்த யூஸ் பண்ணி பேசுவீங்களே தவிர
இங்க ஆப் யூஸ் பண்ணி பேசுனா நீங்க வந்து சும்மா எப்ப பாத்தாலு பொய் பேசிட்ருக்கா பொய் பேசிட்ருக்காங்கனா என்ன பொய் பேசிட்டு இருக்காங்க இப்ப ஆ எதோ ஒரு மை மை மைண்ட்ல எதோன்னு வெச்சுப்போட்டு நீங்க ஒன் நீங்க ஒன்னு பேசிட்ருப்பீங்க அத நா வந் இதுக்கே இது பண்ட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க வேணுன்னு கால கட் பண்ணாம இருக்காங்களா இ மொதல்ல என்ன பொய் சொல்ட்டாங்க சொல்ட்டு இப்டி நீங்க பேசிட்ருக்கீங்கனு எனக்கு தெர்ல எனக்கு இப்ப
அ கொஞ்சோ
ஆ இப்பவு நீங்க பேசறது கேக்க மாட்டேங்குதுங்க கேக்க மாட்டதுனா கேக்க மாட்டேங்குதுதாங்க சொல்ல முடியு இப்ப டாபிக் பேசுனா ஆப்போசிட் இருக்கவங்க கேக்கணு சரியா
ஹலோ இப்ப கேக்குதாங்க உங்களுக்கு நல்லாவே ம் அதுதாங்க நீங்கதான சொன்னீங்க கொழ்ந்திங்கள டாபிக்க பத்தி பேசலா அப்டிங்கறத சொன்னீங்க அப்டிதான அதுதாங்க நா பேச பேசிட்ருக்கே செரிங்ளா அதாவது பொய்யிங்கறது எதுக்காக பேசு வாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா பேசுவாங்க சரிங்களா அதாவது அந்த எடத்துல இருந்து தன்ன காப்பாத்திக்கிறதுக்காக போய் பேசுவாங்க அப்புறோ அந்த எடத்துல தா பேர்ல தான் மேல கெட்ட பேர்வ ந்துரக்கூடாதுங்கிறதுக்காக பொய் பேசுவாங்க அப்புறோ தன்ன நல்ல வனா காட்டிக்கிறதுக்காக பொய் பேசுவாங்க வேற என்ன வேற எதுக்காக பொய் சொல்வாங்க விஷயோ தெரிஞ்சா மத்தவங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு பொய்கள் சொல்வாங்க பொய்யிலயே நெறைய விதோ இருக்குங்க நல்ல பொய் கெட்ட பொய் எல்லா இக்கு பொய்னாலே பொய்தா அதுதா பெரிய விஷயோ நம்ம இந்த டாபிக் நெறைய வாட் நெறைய இதுல நல்ல பொய் கெட்ட பொய்
அவரு
கெடையாது பொய்னாலே பொய்தா தேவைக்கேற்ப அவங்க வந்துட்டு அத மாத்திக்கிறாங்க இது நல்ல பொய் இது கெட்ட பொய் அப்பிடி சொ சொந்தத்துல எல்லா சொல்லிருக்காங்க கல்யாணத்க்காக ஆயிரம் பொய் சொல்லலா பொண்ணு அங்க போய் நிம்மதியா வாழ முடியுனு நெனைக்கிறீங்களா கெடையவே கெடையாது எல்லாரு சொல்வாங்க பைய ந ல்லவனா இருந்தா போது அப்டீ சொல்ட்டு குடும்பத்த பாக்கனுங்கறது பெரிய ஒரு விஷயோ சும்மா சொல்லி அந்த பொய்ய சொல்லி பையன பையனுக்கு மட்டு எல்லா தெரியுப்பா அப்டி சொல்லி கட்டி வச்சுருவாங்க அப்ப குடும்பத்துல போயிட்டு அந்த பொண்ணு தான வாழப்போது அந்த பொண்ண போட்டு குடும்பத்துல உள்ளவங்க பேசறதே அந்த பொண்ணுதான பொறு த்து போகணு அதனால பொய்யி சொல்லாம இருக்கறத அவங்க சொன்ன அந்த ஒரு கூற்றுங்கறது ஏத்துக்கொள்ளாத முடியாத ஒரு விஷயந்தா அந்த மாதிரி பொய் சொல்லி கல்யாணோ பண்றதுங்கறது தப்புதா செரிங்களா அதாவது அவங்க அந்த வீட்ல எல்லாமே அவங்கதா ஃபேஸ் பண்ணணு எல்லாமே தெரிஞ்சு அந்த வீட்ல போய் இருக்குறது அந்த பொண்ணு சொன்னாங்க அது அப்டி தெரிஞ்சு அவங்க வேண்டான்னா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கே போகவேண்டா அந்த மாரி தா கல்யாணத்துக்கு சொல்ற பொய்யா இருக்கட்டு இல்ல மத் த இந்த அந்த ஒரு பழமொழிக்காக நா அந்த ஒரு விஷயத்த சொன்னே மத்தபடி பொய்யில நல்ல பொய் கெட்ட பொய்ங்கற பொய்யினாலே பொய்தாங்க பொய் சொன்னா பொய்க்கி ஏத்த மாரி ஒரு விஷ யோ ஞாபகோ வச்சுட்டே இருக்கணு நம்ம அத தூக்கி தலையில தூக்கி சொமந்துட்டே இருக்குற மாரி இருக்கணு இப்போ உண்ம சொல்லியாச்சுனா சரி ஓகே ஆ இதுதாம்பா எனக்கு விஷயோ இதா இது உன உனக்கு புடிச்சிருந்தா இரு இல்னா போ அப்டிங்கிற மாரி முடிச்சிர வேண்டியதுதா நம்ம இப்போ நா பொய் சொல்ட்டேங்கிறதுக்காக நா ஒங்கூட பேசமாட் டே நீ வந்ட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இல்ல நீயி பொய்தா சொன்ன நீ அத யே சொன்ன அதுக்காக ஒரு இப்ப நா இது இந்த இதுதா சொன்னே இதனாலதா சொன்னேங்கறத அவங்க சொன்னா கொஞ்சமாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு மனசு வேணு இப்ப நம்ம நம்ம கூட ரொம்ப குளோஸா பழகிட்ருக்காங்க இவுங்க வந்துட்டுது எது க்கோ பொய் சொல்லிட்டாங்க செரி ஓகே செரி நம்ம ஏண்டா பொய் சொன்னே எதுக்காக பொய் சொன்னேனு கேக்கணு நீ சொல்லிட்டல்ல சொல்ட்டல்ல அப்பிடி சொல்லிட்ருந்தா அது வேலைக்காகுன் நெனக்கிறீங்ளா
சிட்ல இருக்கவுங்க பேசிட்ருக்காங்க இப்ப எ ஃப்ரென்ட் அப்டிதாங்க பேசிட்ருக்காங்க நீங்க பொய் தா சொல்றீங்க நீங்க பொய் தா சொல்றீங்க அப்பிடி அத கேக்கும்போதே வந்து இதாவுல்ல எதோ எதோ விஷ்யத்துல நம்ம இது பண் பொய் தா சொல்றீங்க நீங்க இது பண்ல ஒரு ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாத மா பே சுனா கஷ்டமா இருக்காதா அப்பறொ என்னது அப்றொ எதுக்குங்க பழகணு அப்புல்லா நாம ஒரு விஷ்ய அண்டஸ்டான் பன அன்டஸ்டான் பண்ணி ப பேசுனு பண்ணணுங்குறாங்க இப்ப நாம ஒரு விஷ்யொ சொன்னா அவுங்க வந்து நம்பமாட்டேகிறாங்க அப்ப என்ன அர்த்தொ அப்பனா அது சொல்லுங்க எனக்கு என்னோடதுலந்து கால் போல கால் போலந்தா சொல்ல முடியு கால் வர்ல இதுக்கு அவுங்க அனுப்பி வுட்டு நா கேட்டாச்சு
ஏங்க இது அவங்க அவுங்க ட்ரை பண்டாங்கனா நீங்க இந்த எப்பிடி சொல்றீங்க ஒங்ளுக்கு அவுங்க பேசுற டோனே எப்பிடி இருக்கு அப்டின் சொன்னா ஒங்களோட வேலைகள மட்டும் முடுச்சுக்குறீங்க அடுத்தவுங்க வேலைலா ஏ கொஞ்ச கூட கன்சிடர் பண்ண மாட்டேக்கிறீங்க அப்பிடிங்கிற மாரி பேசுறாங்க இப்ப என்ன சொல்றது அதுல என்ன இவுங்க இத் இந்த மாதி இ இந்த மாதி இந்த மாதிரி அவுங்க ஒரு எண்ணமே நெனச்சிருக்க மாட்டாங்க அந் இப்ப ஆமா அப்பிடிதா இருந்தாங்க அப்பிடிதா இவ்ளொ நாளு இருந்தாங்க அப்பிடிதா இவ்வளொ நாள் இருந்தாங்க ஆனா இன்னக்குனி பேசுன இன்னக்கி பேசுன எங்க ரெண்டு பேரு ஒரே டேபிள்ல பேசகூ டாதுங்க ஓவர்லாப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகு செரிங்ளா
சொல்லுங்க சொல்லுங்க
அதாவது இத்தன் நாள் அப்பிடிதா இருந்தாங்க நெஜமாவே இத்தன் நாள் அப்டிதா இருந்தாங்க செரி ஒனக்கு வந்தா என்ன எனக்கு வந்தா என்ன எனக்கு வரத அவுங்க பெரிய விஷ்யமா எடுத்துகமாட்டே நா கொஞ்ச செல்ஃபிஷாதா இருந்திருக்கேன் நா சொல்லுவே ஏன்னா நா என்னோட இதுப்ப முடிக்கணு அப்டி சொல்ட்டு நா ரொம்ப சைட் பண்ணி நா முன்னாடி மொத தொடக்கத்துலருந்தே இத என்னோடதா முடிக்கணு ஃபஸ்ட்டு இல்ல எனக்கு அதுல பண்ணுங்க அப்டிங்கிற மாரி நா போஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கெந்தா நா மொதலயே செல்ஃபிஷா தா இருந்திருக்கே ஆமா இவுங்க இவ்ளொ நாள் அந்த மாரி ஒரு பிஹேவியர நா‌ அவுங்ககிட்ட பாக்கல ஆனா இன்னக்கி அவுங்க பேசுற டோனா இருக்கட்டு அவுங்க ஒரு விஷ்யொ சொல்றதா இருக்கட்டுமே அவுங்களோடதுல்ல நம்ம இன்னு இது பண்ணவே இல்ல அப்டிங்கிறத ஒரு விஷ்யமாவே அவுங்க பதிவிட்டுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா திரும்ப திரும்ப சொல்ட்டே இருக்காங்க நம்ம என்ன பண்ணவா மாட்டோ இல்ல அவுங்களுக் செய்யவா மாட்டோ கண்டிபா செய்வோ நமக்கு நேரொ இருந்தா கண்டிப்பா நம்ம செஞ்சு குடுப்போ நம்மளோட நேரத்தயு நமக்கு என்ன இது இருக்குங்கிறதையு அவுங்க புரிஞ்சிக்கணு அதயு புரிஞ்சிகிறதில்ல ஆனா நீ பண்ணல நீ பண்ணலங்கறத அவுங்க சொல்லாம சொல்லிக்கிட்ருக்றது எனக்கே ஃபீல் ஆகுது சோ நம்ம இவ்ள நாளா இப்டி ஒருத்தர் இல்ல அதுக்காக ஒரு விஷ்யொ நம்ம இந்த என்ன தாண்டின்னு ஒரு விஷ்யொ அவுங்க அப்ப யோசிக்க ஆரம்பிச்ட்டாங்க சோ அப்ப நம்ம என்ன ஒனக்கிருந்தா என்ன எனக்கிருந்தா என்னன் பேசுன ஒருத்தங்க எனக்கு வந்தே ஆகணுன் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சோ நம்ம அப்ப இது என்ன இப்ப நீங்க அப்பிடிதா சொல்றீங்க வேணுக்குமே சொல்றீங்கன் சொன்னா அப்ப நா சொன்னா அது பொய்யாகுன் அர்த்தங்களா அவுங்க அப்டி யோசுச்சிர்க்காங்கன் எனக்கு தோணுது அத நா சொல்றே நா என்னப் ப பொய் சொல்றென் அர்த்தமா
ஏங்க நா நீங்க சொல்றது வந்து ஒரு விஷ்யல வந்து உங்களுக்கு அது புரியலயா எனக் தெர்ல இப்ப என்னனு கேட்டீங்னா இப்ப நா வந்து வே நா வந்து யாருமே வந்து நா வந்து என‌ எனக்கு நா இன்னக்கி வரைக்‌ நா வந்து எனக் பண்ணுங்க நா யோச்சதே கடயாது அவுங்கள்ட நா ஃபஸ்ட்டால் அதா சொல்வே ஒனக்கு நீங்க வேணுங்கிறத பா கால் பண்ணிக்கோங்க சொல்ட்டு நா அவுங்கிட் ட அனுப்பி கேக்கும் போது நீங்க ஃபஸ்ட்டு டாக்ஸ் பண்ணுங்க ஆட்டமேட்டிக்கா அது உங்களுக் கால் இதாவு சொல்லி அவுங்கதா சொன்னா டாஸ்க் பண்ணி எல்லாமெ வந்துரு செரி ரெடியாயிரு அப்டின்‌ அவுங்க சொன்னாங்க அதுனாலதா செரி ஏ இப்டி இவ்ளொ எ ப்டி ஆக்டிவேட் பண்ணி வச்சுபோட்டு நம்ம வந்து எதுக்குமே கால் பண்றதேல்ல இவள ஆக்டிவேட் நா பண்ணி வச்சுருக்கோ இது அல் நம் பர் அஞ்சு நம்பர் வந்து உன்னி நம்ம ரெடி பண்ணுன் சொல்றாங்க அது நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிபோட்டு உன்னி சும்மா தா உக்கான்ட்ருக்கோ அவுங் நம்ம ஒரு நம்பர்ருக்கு எல்லாத்தோ நம்பரு ஆக்டிவெட் பண்ணி வச்சிருகோ எல்லாம் பண்ணிட்டு கடைசில நம்ம எதுமே பண்ல எதுமே பண்லாம பென்டிங்ல வச்சுட்ருக்கோங்கற்து அவுங்களுக்கு தெரியிதா இல்லயான் ஆருக்கு தெர்ல ஆ பென்டிங்ட பென்டிங் டாஸ்க்னு அவ அவுங்க சொல்றாங்க ஆனா கரட் டா நா எப்பய்மே ஒரு விஷ்ய சொல்லு கால் வேஸ் பண்றது வந்து வேஸ்ட்டுங்க நம்ம டைமு வேஸ்ட்டு நம்ம இது வேஸ்ட்டு கரட்டா பேசுனா பைனாறு காலுங் கூட கெடயாது அது பைனஞ்சு கால்ல முடுஞ்சு பைமூனு பைனாலு கால்ல முடுஞ்சுரு அதுக்கப்பற நம்பர பத்தி நம்ம கவலையே பட தேவ கெடயாது ஆட்டோமெட்டிக்கா நம்ம பாட்டுக்கு வேற நம்பர்ல நம்ம போயிட்டு இது பண்ணிட்டே இருக்லா நம்ம பாட்டுக்கு செரிங்ளா வேற நம்பர்ல போயிட்டு நம் பாட்டுக்கு இது பண்ணிட்டேருக்லா அத விட்டு போட் நம்ம இத யோச்சு யோச்சு யோச்சு யோச்சு எத்தன கால் பென்டிங் ஆயிட்டே இருக்குன் ஒங்கள த அவுங்களுக் தெரியிதா இல்லயான் எனக் தெரியவே மாட் டிக்குதுங்க
ஏங்க அந்த இப்ப அவுங்களோட சுச்சிவேஷன்பல்லா ஏ யோசிக் க மாட்டிக்கிறிங்க நீங்க வந்
என் இல்லெல்ல என்னங்க சுயநலா பேசிட்ருக்கே எனக்கு புரியிலெங்க இப்ப என்னங்க நா சுயநலமா பேசி ட்ருக்கே அந்த எடத்துல வந்து இல்ல இப்ப நா கால் பேசுனா தா ஒன்னூன்டு இல்ல எனக்கு இப்ப அதுலால் கால் பேசுனா இப்ப‌ என எனக்கு என்னங்க அதுல ப்ராஃபிட்ருக்கு நீங்க சொல்லுங்க பாக்கலா ஆ
அவ அப்ப அவுங்களுக்தா ப்ராஃபிட் இருக்குன் சொல்ல வரிங்ளா நீங்க அவுங்கதா இதுல லாபத்த பாக்குறாங்கனு
சொல்லிங் சேரிங்களா அவங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா இவ்வள் நம்பர் சாங்கி வச்சிருக்கோம் அசால்டாவே இருக்காங்க தான் எனக்கு கோவம் வருது எனக்கு
அங்க வந்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு யிருகிங்க
ப் சொல்லிங்க எப்பமேவந் அவங்க டைம்மிங் வச்சிருப்பாங்க இட் பீன்ஸ் இந்த டைம் கால் பண்ணி கால் பேசி முடுச்சிரலாம். நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் காலையிலே அஞ்சுகால் பேசிமுடிக்கனும். மதியானம் ஐஞ்சுகால் மேசக்சிம் பத்துகால் முடிக்கனும். ன்னே அவகல அவங்களுக்கு தெளிவா சொல்யிருக்கே அதங்க தீவை அதாஅவங்க வந்து இவெல்லாம் கட்ட தான் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றுத்து வரை கட்ட தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தீவ இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆா வேலை இன்னைக்கு வந்து என்ன கோவமும் எனக்கு தெரிய மாட்டேது நான் தெளிவா தான் சொல்றேன் இதுக்கு நீ கோவப்பட்டு கொ இருக்கீங்க கோவப்பட்டுக்ண்டா கோபமே படல அதுக் கோவப்பட போ நா கோவமே பல்ல நான் கோவமே பல்ல எனக்கு போசலாம் தெரியும்ல
ஆ இதே இதே இதேதானங்க உங்களுக்கு பர்சனலா ஒரு விஷயம் தெரியுனா இப்ப அவங்க பேசுற வி ச்சி இவங்கக்கும் பர்சனலா ஒரு பீல் வருல இவங்க இந்த மாரி
ஆம்மா நான் சொல்லிடே இருக்கே ஆமாங்க நா சொல்லிட்டே யிருக்கே அவங்க வந்து அது வந்து ஆனா அவங்க வந்து இப்ப வந்து எனக்கு இந்த ஏர்னிங்ஸ்னால நா எனக்கு என்ன சொன்னனா எனக்கு எனக்கு சில செலவு அவங்க எல்லாம் பண்றாங்கா இல்லல்லாம் பொய்யாலும் சொல்ல மாட்டே எப்பமே சரி எனக்கு ஒரு செலவு இக்கு எனக்கு வேணும் பண்ணாலும் அவங்கிட்டதான் கூப்பிட்டு கேட்டு வாங்குவேன் ஆனா அந்த விஷய வந்து அவங்க வந்து கன்சல்லே பணாம யிருக்காங்க தா கேக்குற இப்ப எல்லா விஷயத்தையு வந்து நா இப்ப வந்து போன் நா எக்ஸாம்பிள் சொல்றேங் இப்ப வந்து கால வேலயி ருக்குன்னு சொலிட்டு போனத அவங்கதான் அப்ப நான் அப்படி அவங்க மெசேஜ பா்த்தோன்னா கால் பண்றோம் கால் பண்ணா நீ ஒரு கால் தான் பண்ண கடன்னனு எனக்கு புரியலிங்க இப்ப
ங்க இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கோ நீங்க வந்துட்டு இந்த ஒரு இந்த நம்ம இந்த ஒரு பதிலத்துல தான் ஆல்ரெடி பேசிருக்கு நான் ஒரு கால் கூட பணுவ அப்படிங்கற
ஆமா ந நூறு கால் கூட பண்ணுவங்க இன்னைகு வந்து காலைல இருந்து ஒரு கால ஒரு வேல கால ஆளுக காலடைல வீடுகே வந்து என் வீடுகே ஆலுகள வர சொலி நா வந்து ஆளுகள வேலகு கூட்டிடு போற அந்த வேலனனு அவளுகு தெரியு இம்பார்டன்டான வேல எனகு பினாஸி சிஸ்டருதவங்க சபோட் பண்றாங்க சபோட் பண்றவங்களுகுந்துஒரு வேல நம்ம எடுது செஞ்சு குடுகுறோ சொலிருகோ அந்த-அந்த வேல நம்ம செஞ்சுகுடுகுறனு சொலிருகு அந்த வேல நம்ம பண்ணிடுகறோமடுக கூடாத நீங்க சொல்லுக
நீங்க பண்ணி குடுகணும்தாங்க ஆனா நீங்க நம்ம வந்துடு இப்
ஒன்பதர க்கிற பெல சொலிருங்க ஓம்பதே காலுகு நா போன அவங்க என்ன நினகுறாங்க தெரியுமா நாக் நா கால சாப்டாம தா போன மாத்ர போல சாப்பிடதுமே பண்ணமா தா போன எனகுயா அவ எனகு கால் பண்ணி நெறதுல போயிருபா முடிச்சுகுதுருங்பா அப்டி சொல் சொல்டு இப்பவு சொல்ற அந்த வேல மூஞ் நாளை திருபி நாளைகு கால வேல பெண்டிங் இருகு பெண்டிங் வேலய மூச்சுகுதுதா ஆவணு நா போய்டு ஆனா இருதாலுமே எனகு வந்து அவங்க வந்து-அவங்க வந்து வந்து எபவுமே கெளம்புறதுகு முன்னாடி போன் காலந்து காலந்து ஒரு கால்னாது பண்ணிருபாங்க கால ஒரு கால் பண்ணி தூங்க தூங்காம இருகீங்களா நா எப்டியு தூக்கவல கேட்த அவங்க சொல்சிய அதுகபுற காலே எனகு பண்ல அப்ப நீங்க என்ன சொலுவீங்க அப்புற நீங்க வந்து என்ன பீல் பண்ணுவீங்க ஏ அவங்க கால் பண்ணி கொஸ்டின் கேக்க மாடீங்களா
ஏ அதயே அவங்க இதயே அவங்க யோசிருக்க மாடாங்களா அவங்க வந்து கிளம்பறனு சொலிருகாங்க காலைல-காலைல-காலைல அங்களோட விஷடல் எப்டி இருகுங்கிறது உங்களுகு தெரியு அவங்க நேர எப்டி எவ்ளோ நேர வேணு
இப்தவ பதிரைகு அங்க கிளம்பறப கெளபரனு பாயுனு மெசேஜ் பண்றேரதில எனகு ஒரு எனகு க அது போன் பண்ணி சொலிடு போயிருந்த அந்த-அந்த இது என்ன ஆஇருக்கு
பண்ண முடியாம கூட இருந்திருகலா இல்ல நேர ஆயிருகலா அங்க போய் அவங்களுகு அதிக வேல இருதிருகலா அவங்க எவளோ இதுலருந்த இருப்பாங்க ஆல்ரெடி உங்களுகு காலையேயே உங்களுகு போன் பண்ணி அவங்க டயடா இருகேங்கிறத சொலிருகாங்க அவங்க அபா அங்க போய் அவ எங்க அவ்ள நேர டயடா இருந்ருபாங்க அது எவ்ளோ பெரிய அலக் சலா இருந்துகாங்க ஒரு இடத்துகு போறேனு தானே சொல்லிட் இருக் இருகாங்க அவங்க முன்னாடியே கால் பண்ணி தெளிவா சொலியிருகாங்கல உங்ககிட்ட எனகு பயங்கர டயடா இருகு அப்டிங்கறதையு அப்ப அத உங்க என்ன பொய் சொன்னாங்கலா தங்களா
பொய் சொல்றேனா சொலிங்க நா விஷயம்யிட்ட சொல்றேனலா கேலுங்க நா ஒரு விஷயோ சொல்ல வருது புரிஞ்சுகங்க இப்ப வந்து பாதீங்கனா அவங்க அவங்க அவங்க வந்து நா அவங்க பேங்ல போயிடு ஃபோன் பாதுடு பாத்ருக மாடாங்களா
ஃபோன் பாத்தாலு பேங்ள உகாந்து பேச முடிஞ்சா பேசிருக மாட் டாங்களா ஒருவேள அவங்க பேச முடியல அப்டிங்கற பட்சதுல அவங்க என்ன பண்ணிருபாங்க அவங்க அவங்க சைடல இருந்து எந்த ஒரு ரிப்ளயு வரல இப்ப கிளம்பியாசிங்ரது க எந்த ஒரு ரிப்ளயுமே வரல சோ நம்ம என்ன நா பண்ண முடியு அவங்கள அவங்க ஏதா ரிப்ளே பண்ணிருந்தா திருபி ரிப்ளே பண்ணலா ரிப்ளே பண்ணாத ஒருத்தங்களுகு என்ன ரிப்ளே
இப்ப இ இ இதுல ஈகோ இல்லனு இதுல வந்து அவங்க எதுக்கு ஈகோ காட்றாங்க எனக் புரில இப்ப இப்ப நா ந நா போயிருக இதுல வந்து அந்த இடதுல வந்து எல்லாமே வந்து லோடு ஏத்திடுருகாங்க பசங்க அந்த இடத்துல வந்து நா உக்காந் ஃபோன்னோடனு ஃபோன்னோடிட்ருந்தா வேல செய்ற பசங்க என்ன நெனைபாக நாம கூட மாட உக்காந்து நி செர் தம்பி நா தூக்கற தம்பி நா ஹெல்ப் பண்ண தம்பினு பண்றது நல்லா இருகுமா இல்ல வந்து நா உகாந்து போனோடிருந்தா நலாருங்களா அப்டி இருந்து நா கால் பண்ணா உங்களுகு நா கால் பண்ணலா இலியானு வச்சிப்ப இருக்க அவங்களுக்கு தெரியுமா இல்லியா சரி ஓகே அந்த கால அவங்க கால் பண்ட ஒரு கால் பண்ணிட்டு அவங்க ஃபோன் எடுக்கல சரி ஓகே ஒரு நிம்ஸோ இருப்பாங்க போல நாமதியவன் ஹலோ
சொல்லுங்க கேட்டுட்டுதா இருக்கே ஹலோ கே ட்டுதா இருக்கே சொல்லுங்க நல்லாவே கே
ஆ அதா அவங்க டிராவல்ல இருப்பாங்க போல அதா அவங்க டிராவல்ல இருப்பாங்க போல நம்ம டிராவல இருக்கு போது நம்மல டிஸ்டப் அவங்க டிராவல இருப்பாங்க போல நம்ம
நம்மளோட இதுல பாத்தீங்களா நம்மளோட மினிட்ஸ் வந்துட்டு பதினாலு நிமிஷத்த தாண்டி போயிட்டு இருக்கு சரிங்களா
பே பேசுங்க பரவால்ல பேசுங்க என்னு பாப்போ அது என்னனு அதுதா நா பந்து பாத் பாத்திங்கனா அவங்க அவங்க வந்து எவள பேரோ வந்து அவங்க வந்து செரி ஓகே அவங்க ட்ராவல இருப்பாங்க போல போய் ரீச் ஆகி நம்மளுக் நம்மளுக் வந்து ஃபோன் பாத்து திருப்பி கூப்புடுவாங்க நம்மளு வேலைய முடிச்சுட் கால் பண்ணுவோ நா வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறோ உங்களுக்கு நா கால் பண்றே
ஏங்க அவங்க வந்துட்டு எடப்பட்ட நேரத்துல உங்களுக்கு காலே பண்ணலன்னு சொல்றீங்களா அவங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு காலே பண்ணலன்னு சொல்றீங்களா
பண்ணாங்க இதமரி நா பேங்க்ல இருக்கே மாத்தி வச்சு இது பண்ணிட்டு இதுக்கலா கூப்படாத சொல்லி வச்ட் திருப்பியு அவங்க எனக் அவங்க கூப்படாத சொல்லி திரும்பி வச்ட்டாங்க எனக் நைட் செம டையோடு நா நல்லா தூங்கி இது பண்டேங்கனு சொன்னா அவுங்க வந் படுத்தவ எப்டி தூங்னனு எனக் தெரில செர் நா ரிப்பராயி பெட்ரூம்ல போய் தூங்னா ஹால்லதா வந்ச்சு சுமா தலகாணிய போட் மொதல்யே படுத்ட்டவ அப்பரயே பப்புவோட வெளாடிட்ருந் பீன்ஸ் எங்க அக்கா பையங்கூட வெளாடிருந்தவ எப்டி படுத்தூங்னா தெய்வ அ அ அந்த கொழந்த வந்து ஃபோன் எடுக்குது அவ ஃபோன் ஓபன் பண்ணி பேசிட்ருந்துர்கா அ ஹலோ ஹலோ னு அவன் பேசிட்ருந் எனக் அது தெரியல என எழுப்பிர்கா நா எந்திருக்முடியாதளவு தூக்கோ அப்ப திருப்பியு அந்த ஃபோ ஃபோன நா பார்த்தட்டு நா எத்தன மணிக்கு கால் பண்ண தெரிங்களோ அப்ப நா ஃபோன பாக்ர திருப்பி வீட்டுள எழுப்பிஉடுறாங்க சாப்
யார் அத்தனையு அப்பவு அவங்கதானே கால் பண்ணி எழுப்பி விட்டது அப்பவு அத்தனைக்கு அவங்கதானே கால் பண்ணது
செரிங்கன்ன வேணு நா வந்து இப்ப வந்து தூங்கறது வந்தா ஏன் சொல்றீங்கள தூங்குற வந்து இது நைட் தூங்காமத என்னவங்க இதுக்குன்னாமா டேப்லெட் க னு வீட்டுக்கு வந்தாங்க டேப்லெட்டே போடனு பன்னன்டு மணிக்தா டேப்லட் போடனு டேப்லெட் போட்டா தூக்க வருமோ வராதோ நீங் சொல்லுங்க
ப்போ அவங்க அவங்களு அதே டயர்ட்ல தனே வந்திருப்பாங்க கால் பண் ஐ ஏங்க அவங்களுக்கு ஒரு கோவோ இருந்துருக்கலாங்க அந்த வந்து சே இப்ப நம்ம இப்டி போறோன்னு சொல்லிப்போ ஒரு இது இல்ல ஒரு கால்ல ஒரு மெசேஜ் இல்ல எந்த ஒரு இதுவுமே இல்ல கவனிப்புவுமே இல்ல
இல்லங் இல்ல இல்ல நானு அவங்ககிட்ட த்ரீ ஹவர்ஸ் சொல்லிடுங்க எனக் இன்னிக் வேல இருக்கு ப்ரோ நா கால் பண்ணன் நா பீன்ஸ் அந்த வேலைய முடிச்ட் வந்து கால் பண்ணா அவங்க தெளிவாதா சொல்லிருக்க அந்த நேரத்துல அவங்களுக் நா கால் பண்ணாம இருந்துருந்தா அவங்க கோவபடுறதுல ஒரு நாயோ இருக்கு கால் பண்ணாம இருக் மிஸ் கோவோ எதுக்கு நீங்க ஏ கோப்படுனு இப்ப
கோவமு அவங்க அதுவரைக்கு கோபமே படளங்க அவங்க வந்து தூங்குனது கூட கோவப்படது அவங்க கோவப்படரதுக்கான ரீசன் வேற கூட இருந்துருக்கலாமே நீங்க அது என்ன கூட யோசிக்கள அவங்க கோவப்பட்டாங்க கோப்பட்டாங்க அப்டின்னு சொன்னா
இப்ப வந்து ஒரு விஷயோ இருங்க கோவபடுறாங்கன்னா விஷயம் ஷேர் பண்ணாதாங்க தெரியு ஓகே இதுகா கோவப்பட்டுர்காங்க ஓகே இந்த விஷயலா நம்ம வந்து பீல் பண்லா ஒவ்வொரு விஷயும் வந்து சொன்னாதாங்க தெரியு சொன்னா புரிஞ்சிக்கலா நீங்க சொல்றது கரெக்ட் சொல்லாம சொல்லாமே புரிஞ்சுக்கிறது தன்ம இருக்கு ச்சர் பேசுங்க பத்துக்கச்செக் பண்ணிக்கலா அபந்து பாத் டீனாப்பநாம் சொல்லாமே புரிஞ்சுக்கலா நா இல்லின் சொல்ல ஆனா அனா சில விஷ்யலா வந்து சொன்னாதாங்க தெரியு நாம கேக்குறோல்ல
அவுங்க வந்துட்டு ஈவினிங் அதே மார்தா அவுங்களுக்கு ஈவினிங் வரைக்கு கோவமே வ இல்ல சரிங்ளா அவுங்க வந்துட்டு ஈவினிங் வந்து கால் பண்றாங்க இத்தனைங்கு ஈவ்னிங் அவ்ளோ முடிச்சுட்டு வந்துட்டு பேங்க்கு இப்டி திரும்ப போகணும்னு சொல்லிருக்காங்க அவுங்ககிட்ட திருமோவு கால்பண்ணி அவுங்கலதா எ எனக்கு திரும்பவு போகணு அது சைனுக்காக அப்டி சொல்ட்டு போய்ட்டு வந்து அந்த அந்த கேப்ப அவுங்க பாக்ராங்க ஃப்போன செக் பண்றாங்க ஃப்போன் எந்த காலுமே இல்ல அவுங்க வந்துட்டு த்திரிதர்டிக்கு இன்ஃப்பாம் பண்றாங்க ஃபைய்தர்டி வரிக்கு எந்த கால்ஸ்சுமே இல்ல நஜ் நெஜமாவே எந்த கால்ஸ்சுமே இல்ல எந்த மேசேஜ்ஸ்சு இல்ல சோ அப்ப சரி ஃபய்தர்டிக்கு வந்து காஷ்வலாதா கால் பண்றாங்க ஃபய்தர்டி ஃபய்ஃபாட்டி ஃப்ய்க்கு அவுங்க கே ரொம்ப கேஷ்வலா கால் பண்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின் கேட்டா இங்க நா வீட்லதா ஒக்காந்துட்டு இருக்காங்கா நார்மலா பேஸ் இப்பதா நா இப்ப வெளிய கெளம்பிட்டுருக்கே அவ்ளதா அவுங்களோட பதில் இப்ப நா கொஞ்ச வெளியே கிளம்பிட்டு இருக்கே நா வக்கட்டுமா கேட்டா அ சரி அப்ப எனக்கு வேல இருக்கு நா முடிச்சுட்டு வந்து கூப்புட்றே அவ்ளதா சோ அவுங்க வந்துட்டு கொஸ்டினே கேக்கல எவ்ளோ நேர ஆவு என்ன பண்ணிட்டுருந்தன் கேட் அவுங்க அப்போய் இந்த இவ்ளோ கேப்ல அவுங்க கால் பண்ணுலங்கறத அவுங்க வாய்விட்டு கேட்கணு எதர்பாக்கறுங்ளா
ஏங்க இல்ல இப்வாய்வுட்டு கேட்டா என்னாவு நெனை
ஓ புரியவே இல்லங்க ஏ இது என்ன என்ன வாய்விட்டு கேக்கனுனா இல்ல அவுங்க பண்ணலங்கரது தப்புலங்கறீங்ளா
தப்புதாங்க தப்புதா இப்ப வந்து அவுங்க வந்து உங்ளுக்சாவாங்
அப்ப அது பெரிய பொய் தானே நம்ம வந்துட்டு ரொம்ப நா வந்துட்டு ரொம்ப பெரியா அக்கா வச்சிருக்கே நா கேளு
ஏங்க ஒரு கொ இல்ல இருங்க நீங்க சொல்ற மாரி இது உங்களுக்கு புரியுதா இல்லனா இல்ல இல்ல இல்ல அதுதா நா சொல்ற கத்துலீங்க நார்மலாதா பேசிட்ருக்க இப்ப வந்து ஒரு மூன்ற மணிக்கு நா போய்ட்டு வந்ட்டு கூப்பர்ற நா சொன்னது கரெக்டுதா நா வ நா வர வழில திருப்பி வந்தே எங்க அக்கா பைய பொம்ம வேண்ணு கேட்டா திருப்பி நா வர வழில அங்க நோம்பி நடந்து ட்ருக்கு ஒரு ஊர்ல வர அங்க நோம்பியா அந்த கோயிலாண்ட நிறுத்தி பொம்ம வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு நா வீட்டுக்கு வரம்போது நாலே காலு நா வந்து சே எனக்கு டையேடு டையேடா இந்துச்சு சரி குளிக்கலான்னு சொல்லி ஹீட்ரு போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அப்டியே படுத்தே பொய்யல்லா சொல்லிலங்க அந்த படுத்தே எப்புடி துங்குனனே தெர்ல உம்மயவே தெரிலீங்க தூ அந்த செக்கண்டே அவ மறுடியு திருப்பியு ஆ ஃபைவ் தர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் கால் பண்ணம்போதுதா எந்திரிக்கிற அது வந்து சரியா அது வீட்லருந்து ஃபோன் வந்ட்டு அது ஃபோனு வந்ட்டே இருக்கு ஃபோன் வந்ட்டே இருக்கு எந்திரினு சொன்னதுக்கப்புறந்தா எந்திரிச்சங்க நானு இல்லினா வந்து எந்திரிச்சிருக்கவே அப்பவு நா எந்திச்சிருக்க மாட்ட அது ஃபோன் நாலு டைம் ஃபோன் வந்ததுக்கு அப்புறந்தா எந்திரி ச்ச நானு இல்ல நா வந்து அப்ப வரைக்கி நா எந்திரிக்கவே இல்ல நானு தெரியுங்களா உங்களுக்கு ஹலோ
சொல்லுங்க நா கே
அதுதா அப்ப வரைக்கி எந்திரிக்கவே இல்லிங்க எதோ தெர்ல அடிச்சு போட்ட மாரி டயேடு ஆய்ருச்சுங்க எனக்கு எப்மே இவ்ளவு டயேடு ஆகாது ஏன்னா நா கால்ல டேப்லெட் வந்து நா கால்ல போடற டேப்லெட்டு எய்ட் ஓ கிளாக்கு நானு எ நா டாக்டர் சொன்ன விஷ்யங்கன்னபோது எய்ட் ஓ கிளாக்கே டேப்லெட் போட்டு சாப்ட்ருனு எட்டுக்குள்ளாற டேப்லட் போட்டு சாப்ட்ரனு அதுக்கப்பறோ வந்து பாத்திங்னா அந்த டேப்லட்டு நா வந்து பயனொன்றைக்குதா போடறே ஆ பயனொன்றயா ஆமா கால்ல பயனொன்றை ஆயிருச்சு நா வரம்போது பசங்கள கொண்டு போய் கடையில எறக்கி விட்டுப் போட்டு திரும்பி வர மணி பயனொன்ற மணி வேல செஞ்ச பசங்கள எறக்கிவிட்டு பயனொன்ற மணிக்குதா வீட்டுக்கு வந்த அப்ப வந்துதா மாத்தரய போட்னு நா சாப்டற மாத்தர போட்டு அர மண் நேரோ கழிச்சுதா சாப்பாடே சாப்பட்ணு அது வரையு எதுமே சாப்புட்ல ஒருட்ட ஒருட்ட ஒரு ஒரு ஒரு பாட்டல்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு போய்ருந்தே அந்த ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மட்டு குடிச்சுட்டு போய்ருந்தே அந்த தண்ணி குடிச்சுட்டு போனதோட செரி அடுத்த நாள் அப்பறோ வந்து வந்து அடுத்து அடுத்து சாப்புட்றது நா மூன்றைக்கி எமீஷா ஆதித்யாவ கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி நா வந்துதா சாப்ட்ட
ஏங்க நீங்க உங்களோட அதுதா சொன்னே நீங்க வந்து நியாயப்படுத்தி பேசுறீங்க எப்போமே ஒன்ட்ட அவங்க கேட்ட விஷ்யோ ஒரு விஷ்யோ அப்பவே இல்ல ஒரு விஷ யமே இல்ல அவங்க வந்து சும்மா சாதாரணமாக்கு சும்மா வச்சு இந்த மாரி கேக்குறாங்கங்கிறீங்களா
கேக்குற இல்லங்க யேன் ஃபோன் பண்ல பண்லயின்னு நா கேக்குற யேன் அவங்க ஏ கேக்க மாட்டேங்கறாங்கன்னுதா ஏன் கேள்வியா இருக்கு
ஏங்க அவுங்க வந்துட்டு சண்ட போட்டதுக்கான காரணமே அவுங்களுக்கு தெரியல அப்டின்னு சொல்றீங்க அவங் க வந்ட்டு இவ்ளோ நாளு இத்தன ஒரு ஒரு நீங்க அவங்ககிட்ட பேசி ஒரு ஒரு வருஷோ இருக்குங்களா ஒரு வருஷமா பேசிலிங்க அவங்க என்ன காரணத்துக்காக இது பண்றாங்க எதுக்காக இது பண்றாங்கன்னு கூட இப்போ வரைக்கு அவங்க கண்டுபிடிக்க
ஏங்க இந் கோவப்பட்டதே இல்லீங்க அவுங்க சொல்றது உங்களுக்கு புரியல இந்த மாரி கோவப்பட்டதே இல்ல எங்கிட்ட ஓகேவா இதுக்காக கோவப்பட்டதே இல்லம்மா என்ன பண்ணுவாங்க மொதல்ல யே அப்டி பண்றீங்க யே அப்டி செய்றீங்க ஆ யே இப்டி பண்றீங்கன்னு ஓப்பனா கேட்ருவாங்க
எப்ப பாரு கேக்கணுங்கிறது அவங்களோட இதுவா இருக்கணுன்னு அவசியோ இல்லல்லங்க எப்பவு ஒரே மாரி ஒரு மனுஷ இருக்கறது நீங்க சொல்ற மாரிதா ஒரு வெரல் ஒரே மாரியாங்க இருக்கு கைய பாக்க பைய பாருங்கன்னு சொல்லுவீங்கல்ல எப்பவு ஒரே வெரல் மாரியா எல்லா வெரலு இரு க்கு ஆ இந்த எக்ஸாம்பிள அடிக்கடி நீங்கதான சொல்லுவீங்க கைய பாருங்க கைய பாருங்கன்னு நீங்களு அந்த கைய பாருங்க
கரெக்டுதாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிதா எல்லா கையு ஒரே மாரி இருக்காதுதா ஒரு ஒரு நாளு ஏற்றமா இருக்கு ஒரு நாளு எறக் கமா இருக்கு ஒரு நாளு ஒவ்வொரு நாளு ஒரு கோவமா இருக்கு ஆனா எனக்கு அந்த விஷயோ தெரியல இல்லங்க எனக்கு எதுக்காக அவுங்
இ இது உங்களுக்கு இப்ப வரைக்கு தெரியல இல்லங்க
இப்ப வரைக்குமே தெரியில தாங்க நா ஒத்திக்கிறங்க தெர்லெயந்தாங்க நா சொல்ற
ஆ
அதுக்கு ஏ கோவப்பட்ணு இப்ப அதுக்கா நா அதுக்கில்லினா இதுக்தா இவ்ள நேர செ இவள் நேர பேசாமருக்காங்க நா அவ்ள அவ்ளொ தூரொ கேக்குறே அவுங்களா ஏனா வந்து அவுங்க பேசுயதுமே எனக் தெருஞ்சுரு மீன்ஸ் நம்ம ஒரு இந்த விஷ்யங்கள வந்து அவுங்ககிட்ட கேக்கும்போது அவுங்க வந்து டென்ஷன்
அதாவுது செரி அந்த டைம் அவுங்க ஃபோன வச்சாச்சு
ஆமா இல்ல என்ன சொல்ட்டு இல்ல என் இல்ல என்ன சொல்ட்டு அவுங்க ஃபோன வச்சாங்கனு மட் டு அவுங்கட்ட கேளுங்க சேங்ளா என்ன சொல்ட்டு பேசுறத வந்து இல்ல நா அவுங்க பேசுறத நா கேட்டே கல்யாணத்துக் கெளம்பியாச்சா அப்டி சொல்ட்டு அவுங்க வீட்ல இருக்கவுங்க கிட்ட கேக்குறாங்க நா நீங்க முன்னாடி போங்க நா பின்னாடி வரே அப்பிடி சொன்னாங்க நா அது நா கால்ல பண்ணாங்க ஃபோன்ல ஒக்காந்து கேட்டுட்டு தா இருக்கே அப்பவு கட் பண்ட்டு திருப்பியு அவு மடியு அவுங்க கிட்ட போய் பேசி முடிக்கிறே கால் பண்றாங்க கால் பண்ணி எனக் என்ன கல்யாணத்துக் கெளம்பியாச்ச நா கேக்குறே அவுங்கிட்ட கல கல்யாண்த்துக்கு போனுமா அப்டி சொல் ஆ மா நா போனு சொல் அவுங்க சொல்ட்டு அம்மா கூப்புறாங்க வைங்க நா கூப்புறே சொல்லி கட் பண்ட்டாங்க அதுக்கப்றொ அவுங்க ஃபோனே பண்ல நா என்‌ நெனைப்பே
அவுங்க வந்துட்டு அவுங்க வந்துட்டு இப்ப ஒரு எடத்துக்கு போவும்போது நா இந்த மாரி இதல்லா தூக்கிட்டு போம்மோது இதெல்லா சொமந்துட்டு போறது பெரிய கஷ்டோங்கறத
ஃபோன் எடுத்துட்டு போ மாட்டாங்கன் தெரியு அவுங்க ஒரு மீன்ஸ் ஒரு பங்ஷனுக்கு கெளம்பி போனா எனக்கு அவுங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க இன்னக்கி அவுங்க அனுப்பவே இல்ல நீங்க என்ன நெனப்பீங்க அப்பறொ
இங்க என்ன நெலம போயிட்ருக்கு ஒங்ளுக்கு அவுங்க வந்துட்டு புகைப்பட அனுப்பனுன் நெனக்கிறீங்க
ஏங்க புகைப்பட நீங் என்ன வேணா நா என்ன நெலம போயிட்ருக்குன்னா புரிய என்ன ரெண்டு பேருக்குள்ள என்ன வெட்டி மோதுற அளவுக்கு சண்டயா அவ்ள சண்டயெ போலயே
இப்ப வன்ட்டு வா வாய தொறந்து சட்டைய பிடிச்சு வச்சு கேட்டாதா சண்ட வன்ட்டு கேக்காம இரு
ஏங்க வாய தொறந்து இல்ல வாய தொறந்து சட்டைய புடிச்சு வச்சு கேட்டாதா சண்டன்ட்டில்லெங்க அவ அவுங்கவுங்க வார்த்தைலே தெரிஞ்சுக்லா மீன்ஸ் நா அவங்ககிட்ட வந்து காசு கேட்னா எப்மே கோவப்படுவாங்க ஓகேவா அது விஷ்யாகு நல்லாவே எனக்கு தெரியு நா எ எதாது வந்து அவ நார்மலா இருக்காளா இல்ல கோவமா இருக்காளானு தெருஞ்சுக்கிற க்கத எப்பவ்மே நா யூஸ் பண்ற இது வந்து காசு கேக்குற விஷ்யந்தா அவகிட்ட மீன்ஸ் நா கேப்பே ஏ சும்மானாலு கேப்பே இல்ல ஒ அம்பதுருவா அனிப்புரி நூறுவா அனிப்புரினு கேக்கும் போது அவ வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க ஏ என்ன இப்பிடி பண்ற அப்டி பண்ண மீன்ஸ் அவுங்க கோவமே இல்லாம இருந்தாங் கோவ எம்மேல கோ கோவமில்லாம இருந்தா எ கூட சண்ட போடுவாங்க ஏ இப்ப பா இப்டி பேசுங்க அப்பிடி பேசுங்க சண்ட போடு அந்த விஷ்யந்தா அது ஒரு சண்டயா போவு ஆனா வந்து நார்மல முடுஞ்சுரு அது மீன்ஸ் அவுங்க கோவமா இருந்தாங்கனா அந்த விஷ்யத்த வந்து அவுங்க பெருசாவே எடுத்துக்கவே மாட்டாங்க ஆ நா அனுப்பிவுட்றே நா செய்யறே நா பண்றே ஆ அது வந்து அவுங்க ஒ திருப்பிதா ப திருப்பியு அது பேச புடிக்லாம பேசுனா அவுங்க வந்து அந்த விஷ்யத்த நா அனுப் புறே சொல்டெல்ல நா ஃபோன கட் பண்ணாதா அனுப்பிட முடியு இது பண்ண முடியாதா திருப்பி நம்ம கேட்டா அனுப்பிருவாங்க அவுங்க ஆனா வந்து பாத்திங்கனா அந்த கோ அந்த கோவத்ல கோவத்ல இந்தாதா இந்தமாரி பண்ணுவாங்கன் எனக் தெரியாதா எனக் தெரியுல திருப்பியு அவுங்கிட்ட கேக்குறே என்ன கோவமா இருக்க நீ நார்ம லா இல்ல ஏ இப்டி கோவமா இருக்க என்ன விஷ்யொ கோவமா இருக்கன்னு அப்பயே எங்கிட்ட நீ சொல்லிருக்கலால்ல அவுங்க
அத ஏங்க அவுங்க சொல்லணு ஒங்களுக்கே ஏங்க நீங் அ ஒங்களோட பழக்கங்கள் அவுங் அவுங்கள் ஏ அவுங்களோட ஒங்ளோட அவுங்களுக்கு கூடான ஒங்களோட ரிலேஷன்ஷிப் எத்தன வருஷொன் நா கேக்குறே ஒரு வருஷ இருக்குமா அவுங்களு காங்க ரிலேஷன்ஷிப் ஒங்ளுக்கு இந்த ஒரு வருஷத்துல நீங்க எ
ஒரு பதினொரு மா ஒரு வருஷத்துக்கு நீ வந்து பனொன்னு புடி எத்தன் நாள் இருக்குனா கரெக்டா இதுல ஒரு பத்து அதுல ஒரு அதுல ஒரு பத்து பைஞ்சு நாள் இருக்குங்க இருவத்தஞ்சு நாள்ருக்கு
இருக்கட்டுங்க இது நா இருக்கட்டு பிரச்சன இல்ல அது பெரிய விஷ்ய கெடயாது நா என்ன சொல்றே அப்டின் சொன்னா எத்தன சண்டைகள் பாத்திருக்கீங்க ஒங்கள்க்கு இப்ப சண்டய கவுன்ட் பண்ணி சொன்னா நீங்க சொல்லிகிடுவிங்ளா
என் நறைய சண்ட பாத்துருக்கங்க நறய சண்ட பாத்துருக்க சண்ட வந்து இப்பலந்து மூண் நாள் நாலு நாள் போன சண்ட இருக்கி நாலு இது பேசாம இருந்த சண்ட இருக்கி இப்பதாங்க ரீசண்டாதாங்க அவ வந்து இப்ப சண்ட வந்து பெருசா எல்லா போட்றது இல்ல மீன்ஸ் நம்ம சண்ட வந்து நா ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல அவங்க மூஞ்சி கோச்சுட்டு போயிருவாங்க நா எதாது டக்குன்னு வார்த்த உட்டா அவுங்க கோவிச்சுட்டு இப்ப எதுவுமே பேசறதில்லைன்ட்டு இல்ல அவன்ஸ் இப்ப மொதல்ல மார அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து எங்கிட்ட சொல்லிருவாங்க இப்ப இன்னக்கி யேன் சொல்லல அப்ப இப்ப யேன் சொல்லுலின்னுதா கேக்குற இந்த இந்த விஷ
ம் நீங்க இந்த இப்ப இதுக்காக எக்ஸாம்பிள்தாங்க நா சொன்னே அதாவது உங்க கை வெரல பாத்துக்கோ
இல்லங்க மொதல்ல வந்து ஒரு த்ரீ மீன்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் மன்த்ஸ் க்கு முன்னாடி இப்பிடிதா அவங்க யோ எ மீன்ஸ் அவங்க கோவமா இருக்காங்கன்னு தெரியு எதுக்கு கோவமா இருக்கான்னு தெரியாது நாம நீங்களே க நாமளே கண்டுபுடிச்சு பேசுனா அவங்க சொல்லுவாங்க ஆனா கண்டுபுடிச்சு பேசுறது வந்து எந்த ஒரு இதுலயு பெரிய விஷயோ கண்டுபுடிக்கறதுல வந்து எந்த ஒரு இதுவு இல்லைங்க ஒரே விஷயந்தா அவங்ககிட் நா அவங்க அவங்க நா சொல்லுவே இன்னைக்கு கோவமா இருக்கியே இதுக்குதா கோவமா இருக்கேன்னு சொன்னாதாம்பா நா வந்து உன்ன சமாதானப்படுத்த முடியு ஏன்னா அந்த விஷயத்த எப்டி சா தெரியு நீ யேன் கோவமா இருக்கேன்னு தெரியல நா நீ ஒரு விஷயோ கோவமா இருப்ப நா எதாவ்து வேற விஷயோ சொல்லுவ அப்ப இந்த விஷயோ நீங்க பண்ணிருக்கீங்களான்னு சொல்ட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கோவோ வரு அதுக்கு நீயே மொதல்ல கேக்கற மாரி கேட்ருலா இல்ல எதுக்கு நீ கோவமா இருக்கயின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவால்ல நா கூட சாரி நா அது சமாதானப்படுத்தியிர்றே அப்டின்னு சொல்றது வந்து தப்புங்ளா கரெக்டுங்ளா நீங்க சொல்லுங்க
என்ன இது இது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே இது ஒர்க் அவுட் ஆகுன்னு நெனைக்கிறீங்களா நீ என்ன நீ சொல்லு நா அத சமாதானப்படுத்துறேன்னு சொல்றதா நானே
புரியுதா இப்ப நீங்க சொல்லிதா சமானப் படுத்தறேன்னு சொல்லல நானாதான கேக்குறே இப்ப எதுக்கு நீ கோவமா இருக்கயின்னு ச
ஏ அததாங்க சொல்றே அததாங்க சொல்றே நானே கண்டுபுடிச்சு உன்ன சமாதானப்படுத்திட
இந்த மார பேசிட்டு இருந்திருக்குமாலு ஹலோ
ம்
சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ கேக்குதா அதுதாங்க ஆ கே கே கேக்குது நீங்க சொன்னீங்க தெரியுமா இ ப்ப ஆ நா நீங்க சொல்ற மாரி சமாதானப்படுத்தறக்காக வந்து கேக்குறது தப்புதா நா ஒத்துக்கிறே ஆனா ஒரு விஷயோ காலைல இருந்து நம்ம ஒரு ஸ்னா ஒரு சில விஷயோ வந்து நாமளு சில விஷயத்த எதிர்பாத்திருப்போ அவுங்களு சில விஷயோ எதிர்பாத்திருப்பாங்க ஓகே இந்த விஷயத்துக்காக நாம வந்து சொல்லாம பேசாம உட்டோ ஏன்னா காலைல இருந்து அவங்ககிட்ட சாப்டீங்களான்னு கூட கேக்கல காலைல இன்னக்கி காலைல இருந்து நானு இல்லன்னா எப்ப சாப்பட போனாலுமே நா ஒரு ஃபோன் பண்ணுவே இல்ல மெசேஜ் சப்போஸ் அவுங்க ஃபோனுக்கு கெடைக்கல இது மெ மெசேஜ் பண்ணிருவே ஆனா காலைல இருந்து கேக்கவே இல்ல ஆ அப்பனா என்னா அதுக்கு அவுங்க கோவமா இருக்காங்ளா இல்ல எதுக்கு கோவமா இருக்காங்க ஆ நா எப்பிடி பாத்தாலு காலைல இருந்து ஒரு மினிமம் ஒரு ஒரு முப்பது நாப்பது கால்லா பண்ணிருவே இல்ல கேரா இருக்கு டயேடா இருக்குன்னு சொல்லி நா கால் பண்ணாம உட்டதுனால அவுங்க கோவமா இருக்காங்ளான்னு சொல்லி எனக்கு தெரிலீங்க எத்தன விஷயத்தயிங்க இப்ப வந்து எ இ
ஏ இது ஒ இது ஒரு நல்ல ஒரு பதில்தான்னு நெனைக்கிறீங்களா எனக்கு தெரியலங்க அவங்க அவங்க சொன்னாதாங்க சரி பண்ண மு டியு அவங்க சொல்லியிருந்தா நா செரி பண்ணிருப்பே இதல்லா நல்ல
அப்பிடி சொல்லுலீங்க அவுங்க சொன்னாதா சரி பண்ண முடியுன்னு சொல்லுல
எனக்கு தெரியலன்னு சொல்ற து நல்ல பதிலாங்க
எனக்கு தெரியிலீன்னு சொல்லவே இல்லைங்க நானு கோவமா இருக்காங்கன்னுதான சொல்லிட்ருக்கே நானு அந்த கோவத்த அவங்க சமானப்படுத்தனுனா அவங்க பேசணு இல்ல
ஏங்க பேசணுனா நீங்க பேர அவுங்க வந்துட்டு பேசவே இல்லங்கிறீங்களா அவங்க வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்றாங்க வேணுக்குன்தா பண்ணே அப்படிங்கிறது
சொல்றது உங்களுக்கு அவுங்க அவுங் அப்பிடிதாங்க எங்கிட்ட சொன்னாங்க நா சொல்றே உனக்கு புரியலயா உங்களுக்கு நா நார்மலாதா இருக்கே ஏங்க எப்ப பாத்தாலு கோவமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க நா நல் நா வந்து நல்லா இல்லாம எனக்கு ஒடம்பு சரியாமா போயர்ணுமா அப்டின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அவங்க சைடுல வந்து அது வந்து அவங்க வந்து நார்மலா இருக்கன்னு சொல்லி அவங்க காமி அவங்க இது பண்ணு
காமிக்க காமிக்கவே இல்லியேங்க அவங்க பேசுற விதோம் உங்களுக்கு தெரியாதா இத இத்தன் நாள் பேசுற ஒருத்தவங்களோட பேசுற விதோங் கூட தெரியாதுன்ஸ்
ஏங்க அதுதாங்க நா சொல் அவங்க பேசுற விதோ வந்து வெச்சுதா நா சொல்ற அவ பேசுனத வெச்சுதா நா வந்து அவங்க கிட்ட கேக்குற நாம நீங்க கோவம்மா இருக்கீங்களா என்ன என்ன பிரச்சனையா அவங்க கிட்ட கேக்குற ஆ எதனால நீங்க கோவம்மா இருக்கீங்க ஏ கோவம்மா இருக்கீன்னு அவங்க கிட்ட நா கேக்குற அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அது வந்து நா அவங்க கிட்ட கேக்குறன்ல அவங்க சொன்னாதாங்க எனக்கு தெரியு ஒரு விஷ்யம்ல நா அவங்கள கேக்கும் போது அவங்க அவங்க கிட்ட அவங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க ஏப்பா கோவமா இருக்க நீ வந்து ஏதோ நா தப்பு பண்றீங்கன் தெரியுது சேரியா நா ஏதாவா இது பண்ட்டு இருக்கன்னா சொல்லி நா கேக்குலின் அவங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்ககிட்ட கேட்ட அந்த இத
நீங்க இது எவ்வளோ நேரம் பேசலாமா இந்த கால் வந்துட்டு
தெரியில்லியே நமக்கு அது என்னன் தெர்ல கட்டாய் பேசிட்ருக்கோ கரட்டா அப்டியே பேசுவோமா இல்ல கட் பண்ணிட்டு நீங்க திரும்பி கூப்றீங்கலா என்ன பண்ற நீங்கதா சொல்னு
சேரிங்க நம்ம கட் பண்ட்டு திரும்பி அடுத்த கால்ல இணையலா நா அது முப்பது நிம்ஷோம் முடுஞ்சுருவே இன்னு இரண்டு நிம்ஷம் இருக்கு சேரிங்களா
டோட்லே முப்பது நிம்ஷோந்தானா
முப்பது நிம்ஷோந்தா பேசிட்டோங்க
ஓ
சொன்னீங்களா
காலோடது மூணு காலோட கால ஒரே கால்ல பேசி இருக்கோமா
ஆமாங்க அதாவது மூணு கால் பேச வேண்டியது நம்ம ஒரே கால்ல பேசிருக்கோ
சேர் ஓகே அது பாருங்க அப்ப சேவ் ஆவுதான் பாத்துட்டு சொல்லுங்க ஆனா பேங்க்ல அமௌண்ட் ஏடாயிருக்கான் செக் பண்ணி பாத்த
ம் சேரிங்களா நம்ம வந்துட்டு நீங்க கேட்டுட்டே இருந்த ஒரு விஷ்யோ வந்துடுச்சு இல்ல ஏாவது கொஞ்சோ அப்படி இல்ல நீங்க பண்ண ஒரு தப்பு இன்னு இது பண்ணி முடி த்துலதான்ன நீங்க அத இதுக்கான ஒரு விஷ்யத்த இதுதா உங்க பொய்யுங்குறது
இப்ப என்னங்க தப்பு பண்ட புரிலிங்க இப்ப நா வந்து ஒரு நிம்ஷோ இருங்
அப்ப அது தப்பு இல்லங்கிறீங்களா
ஏய் நா என்ன நா என் நா என கேட்டது விஷ்யோ வந்துச்சு என்ன விஷ்யோ வந்துச்சு ன் கேட்டுருந்த விஷ்யோ வந்துருச்சு நீங்க இப்படி யோஷ் திங்க் பண்ற வச்சுதா நா தப்புல்லா நா தப்புல்லா சொல்ல இப்போ நா என்ன ஏது அதனால கோவமாருந்தன் நீங்க சொல்றீங்களா அது எனக்கு ஒரு
அதுக்காக கோவோ வருலனா அது வந்துட்டு நீங்க பேசுற ஒரு விதத்துலயே எனக்கு தெருஞ்சுதுன் நா சொல்ற
இதா ஒரு நிம்ஷோ இருங்க பேசு விதோன்னா நீங்க மூடாஆஃப்பா இருக்கு எனக்கு கஷ் கஷ்டமா இருக்கு எனக்கு அதுக்கு ரொம்போ கஷ்டமா இருக்கு அது அவங்க அவங்க ஏ ஆழ் மூடாஆஃப்பா இருக்கு எனக்கு ரொம்போ கஷ்டமா இருக்கு
ஏய் எனக்கு அந்த மாரி தெரியல நீங்க வந்து நா என்னோட டென்ஷன அதாவது அவங்களோட டென்ஷன நீங்க ஒரு விஷ்யமாவே பொருட்படுத்தாம உங்க இத் து உங்களோட வேல நடக்கல அப்டிங்கிறது உங்களுக்கு ஒரு
ஏங்க எனக்கு எனக்கு எங்க வேல இல்லிங்க ஒரு நிம்ஷோ இருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏங்கா அது புரிய மாட்டேங்குது எனக்கு இப்ப கால்லருந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்குங்ளே காலில இருந்தே நா வந்து ஒரு வே இது பண்ண காலில இருந்து நா வந்து பாத்தீங் காலைல இருந்து காலைல வேலைக்கு போன எடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரூபா இன்னிக்கு எனக்கு இன்னிக்கு ஏனிங்ஸ் ஆயிரூவா நா அது நா சேவ் பண்டுதா உக்காண்டுருக்க நா அதிய
அது பெரிய தொகல ம்
புரிலிங்க
அது ரொம்போ பெரிய விஷ்யோம்ல
ஏங்க நா என்ன சொல்றல்ல ஒரு நாளைக்கு எனக்கு மிஞ்சு நானு இங்க வேல நா மீன்ஸ் நா வேலைக்கே நா இது ஃப்ராஃபிட் நா வந்து ஓப்பன் பண்ணாம உக்கான்டு இருக்க ஒரு நிம்ஷோ ஆபீஸ்சே ஓப்பன் பண்ணாம உட்கான்ட்டு இருக்காங்க அந்த எடத்துல வந்து நாங்க சும்மா ஏங்க பெட்ரோலு அடிக்கிறதுக்கு சும்மா டெய்லி நீ செலவுக்கான பேமெண்ட்டு இன்னிக்கு நா இது பண்ட நா வீ நா அப் அப்டிங்கிறது வந்து எனக்கு கவனி சார் ஓக்
உ நாலுநாள் வீட்ல இருந்தன் பாருங்க இப்ப எனக்கு வந்துச்சு அப்ப நா வந்துட்டு சும்மா இருக்கேன்னு அர்த்தமா
நீங்க சும்மா இருக்கலா அர்த்தம் யாருமே நா சொல்லீங்க இப்ப நா சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு தெரியலீங்க அய்யோ ஏனிங்ஸ் நா ஏனிங்ஸ் வந்து நா சொல்லீங்க சொன்னீங்க தெரியுமா ஏன் இப்ப கோவமா இருக்கீங்க நீங்க இந்த ஏனிங்ஸ் காச கோவமா இருக்கீங்கன்னு சொல்லி காசுன்னா என்ன யாருகிட்டயும் போயிட்டு கேட்டுருவாங்க நா காசு வேணு காசு வேணு குடுறி அவகிட்ட அவகிட்ட கேக்காமயா நாங்க யார்டையும் கேக்க போறேன் ஆ மெயின் விஷயம் என்ன தெரி அவுங்க ஒரு அவுங்க ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா எனக்கு இல்லைன்னா அவுங்க தருவாங்க அவங்களுக்கு இல்லன்னா நா தருவேன் ஆனா மோஸ்ட் ஆப் இது வந்து எனக் அவ ஒருத்திதாங்க தருவா நா குடுத்தத விட எனக் ஆயிர ரூவா குடுத்தே வச்சுகோ அவங்கிட்ட வை ஆயிர ரூவா வை மா சொல்லி நா குடுத்தா அவகிட்ட மூவாயிர ரூவா நாலாயிர ரூவா நா வாங்குவன் அவகிட்ட அவ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எனக்கு கணக்கு பாத்து இவ்ளோ தா நா குடுப்பேன் இவ்ளோ தா பண்ணுவேன் ஒரு நாள் கூட எனக்கு கணக்கு பாத்து செலவு பண்ணுனதே கிடையாது
லுசுத்தனமா இருக்காங்க நெனைக்கேன் அறிவே இல்லாம
அறிவே இல்லாம இல்லீங்க அது ஒரு பாசங்க கேர்
காசோட அரும தெரிலங்க அவுங்களுக்கு அ இருக்காங்க அவங்க எவ்ளோ அவுங்களுக்கு தெரியணு தெரிஞ்சு கேக்கணு கேக்குறவங்களுக்கும் அறிவில்ல குடுக்கிறவங்களுக்கும் அறிவில்ல
பாருங்க அவுங்க அவுங்க கஷ்டப்படுறது அவுங்க இது பண்றது எனக்கு தெரியும் தெரிய தெரியாம ஒன்னும் இல்ல அதனால நா வந்து மோஸ் ஆப் இது வந்து அவுங்கிட்ட வந்து மீன்ஸ் அவுங்க எனக் அவுங்களுக்கு எனக்கு ஒரு அவுங்கிட்ட ஒரு கா காசு வாங்குன எனக்கு வந்து காசு இல்லாம இருக்கும் போது என்னோட எனக்கான ஒரு நம்பிக்க
உங்களுக்கு காசு இல்லாம இருக்கணுங்கிறது அவுங்க காச காலி பண்ணனு நெனைக்கிறீங்க பாத்தீங்களா இது எவ்ளோ பெரிய தப்பு
இப்ப என்னங்க உங்க காசு காலி பண்ணிட்டிங்க நீங்க நெனைக்கிறீங்க புரியல நீங்க நீங்க பேசுற எல்லாமே நெகட்டிவ பேசிட்டு இருக்கீங்க இது அவளுக்கு தெரிஞ்சா அவங்க வந்து அவளும் அவள வந்து இதே மாரி பேசின எனக்கு பயமா இருக்கு எனக்கு அ அவங்க இன்னை வரைக்கும் இந்த மாரி எல்லா அவ சொன்னதே கிடையாது காசு காலி பண்ணிருவீங்களா அப்டி எல்லா எதுவுமே பேசுனதே கிடையாது அவ திட்டுவா ஏங்க இப்டி இருக்கீங்க இப்ப நா என்ன சொல்லிருக்கேன் சேவிங்ஸ் வச்சிருக்கோ சொல்லிருக்கனா இல்லயா எப்போவும் கையில ஒரு அமௌன்ட் வச்சிருக்கணு நா சொல்லிருக்கன் ஆனா இது பண்ணுறதே இல்ல அப்டி சொல்லி திட்டுவாளே தவிர ஆனா அது செகண்ட்ல இல்லன்னா அவ இது பண்ணி போட்டு விட்டுருவா ரெண்டு திட்டு திட்டினாலும் அவ போட்டுவிட்டுருவா எனக்கு அவ இந்த மாரிங்க சொன்னீங்னா அவ என்ன நெனைப்பா அப்றோ
சேரிங்க நம்ம அடுத்த கால்ல பாக்கலா எல்லா பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்துருச்சா அப்டிங்கிறத செக் பண்ணிட்டு சொல்லுங்க செரிங்களா
செரிங்க
செரிங்க வைக்கிற